ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானு நல்லாருக்கே
நல்லா இருக்கீங்ளா
ம் நல்ல சாப்ட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து பருப்பு சாம்பார் சாப்பாடு ஊறுகா
ஓ நல்ல காம்பினேஷன்
நீங்க என்ன செ காலைல வந்து தோச பருப்பு சாம்பாருங்க
ஓகே ஓகே நா காலைல வந்து மக்ரூனி சாப் ட்டே நேத்து செஞ்சது மீந்து இருந்துது மதியானோ தக்காளி தொக்கு சாதோ சாப்ட்ட
அப்டிங்ளா
உம் நைட்க்கு செஞ்சுட்டீங்ளா
இல்லங்க இனிமே தா செய்யணும்
ஓ ஓகே நானு செய்யணு டிஃபன் தா செய்யணும் தொக்கு கொஞ்சந்தா இருக்கு தோச எதுவு செய்யணும்
அவ்ளோதா சொல்லுங்க எப்டி சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்க பிடிச்ச ஃப்ளவருங்களா
மல்லிப்பூ ரொம்ப பிடிக்குங்க
அப்டிங்களா அப்றோம் ப்ரூட்ஸ்ல என்ன புடிக்கும்
ஃப்ரூட்ஸ்ல ஆப்பிள் பிடிக்கும் பனானா பிடிக்கும் ஆனால் எந்த ஃப்ரூட்டும்ன்னா சாப்றது இல்லைங்க ஏங்க கேக்குறீங்க எல்லாத்தையுமே வெர்த்துட்டேங்க எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குங்க ஆ ஐஸ்க்ரீ
ஏ வெறுத்துட்டீங்க
எனக்கு வேணுன்ற போது கேக்கும்போது கரெக்டா அத வாங்கி தரலங்க இன்னைக்கு வேணான்ற போது வாங்கி குடுத்தாலும் அது சாப்ட பிடிக்கலங்க
கண்டிப்பா அப்டிதா இருக்கும் நமக்கு வேணுன்ரப்ப கெடைக்காது வேனான்றப்ப
எனக்கு எ பொண்ணு வயித்ல இருக்கும்போதுங்க ஐஸ்கிரீம் சாப்ணுன்ட்டு அவ்ளோ ஒரு ஆச
ஓ
அவ்ளோ விருப்பமா ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீம் வேனும் எனவோ கெஞ்சிட்ருப்பேங்க நான்
கேட்டீங்ளா அவர்கிட்ட
ஆமாங்க அவர்கிட்ட தா கேட்க முடியும் அ அததான் சொல்றேன்ங்க கெஞ் சு வேங்க ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீம் வேணும்ன்ட்டு
ஓ
ஆ ஆனா வாங்கியே தரல
எதனால அந்த மாரி கத்துறாரு
கோல்டு ஆயிடுண்ணு
அ ட விருப்பப்படுறப்ப எல்லா வாங்கி தரணும்ன்னு சொல்லுவாங்கல்ல முழுகாம
அயோ ஏன் கேக் கேக்குறகங்க மாம்பழங்க பாப்பா வந்து அஞ்சாவது மாசோம் மாம்பழ சீசனுங்க அஞ்சு ஆறாவது மாசோம் இருக்கும் மாம்பழ சீசன்ல மாம்பழம் வாங்கிட்டு வந்து மூட்ட மூட் எங்க வீட்லயே வச்சிருக்காங்கங்க அந்த அவரே ங்க அவுங்க வீட்டுக்கெல்லாம் குடுத்தனுப்புறதுக்கு அந்த மாம்பழத்த எடுத்து எடுத்து சாப்பிட கூடாதுன்றாருங்க என்ன மாசமா இருக்கும் போ சூடுங்ளா மாம்பழோ
ஆஹா ஃபைவ் மந்த்க்கு அப்றோ என்ன இருக்கு அதுல
ஐயோ நீங்க வேற களி சாப்ட கூடாதுன்வாருங்க
ஏட அதுல்ல கால்சியமே அதிகமா இருக்கு
அது சாப்ட கூடாதுன்னு என்ன அடிப்பாருங்க இந்த மாரி ஒரு ஆள பாத்துருக்கீங்ளா
பிரெக்னன்ட் அப்ப அடுச்சிட்டாங்ளா
ஆமாங்க களி சாப்ட கூடாதுன்பாரு மாங்கா சாப்டக்கூடாதுன்னுவாருங்க ஊருகா சாப்டக்கூடாதுன்னுவாருங்க
எல்லாம் பிரெகனன்ட் ஆனா மாங்க சாப்டணுன்னு தோணுது புளி சாப்டணும்னு தோணுது தா சொல்லுவாங்க
ஹ அது தோணுதுங்க சாப்ட விடமாட்டாரு யா என்ன பண்றது நம்ப எங்க ஹவுஸ் ஓனர் அக்கா நாங்க ஒரு வாடக வீட்ல இருந்தோங்க அங்க அந்த அக் காருப்பாங்க ஒர்த்தங்க அவுங்க வந்து எங்க வீட் வீட்டுக்காரு இல்லாத நேரத்ல என்ன பண்ணுவாங்க தெரிங்களா நெறய ஊறுகா எட்னு வந்து குடுத்துட்டு ஆம் சாப்ட்டு முஷ்ட்டு கின்னத்த எங்கிட்ட குடுத்துரு அவன் வந்தான்னா கேப் டுவான்
ஓ
அப்டின் சொல்ட்டு திருட்டு தனமே எனக்
மதியோ நல்லா ஃப்ரீயா சாப்ட்டுருக்கலாமே ஏ நீங்க பயந்து சாப்புட்னு
மதியத்துலங்க அப்ப வேல செஞ்சுட்ருந்தங்க
ஓக்கே
வேல செஞ்சுட்ற என்ன கூட்டிட்டு வந்துதா நாங்க ரெண்டு பேருந்தா சாப்டுவோ
ஓ ஓக்கே ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃவ்
ஆமா சேந்து சாப்டுவோ அதனால வந்து அப்ப சாப்ட முடியாது அதனால நா என்ன பண்ணுவ தெரிங்ளா ஆட்டோக்கு மூண்ருவா ஆட்டோக்கு முன்னாடியே நா வர்றத சொல்லாம ஆட்டோல மூண்ருவா குடுத்து வந்துட்டு களி செஞ்சி சாப்டுட்டு அந்த களி செஞ்ச சாமான்ந்த ஒட்னே கழுவி வெச்சிருவங்க
ஓ நாலா படிக்கிறப்ப ஆட்டோக்கு அஞ்சுருபா போக அஞ்சி வர ர அஞ்ஜிருபா
நா மூண்ருவா குடுத்துருக்கேங்க
ஓ பரவால்லியே
ஆ மூண்ருவா குடுத்துட்டு வந்ருவேங்க வந்துட்டு நீ வர்றத்துக் எனக்கு ரொம்ப பசி கிது நா போய் சாப்ட்ற அப்டின் சொல்லிட்டு வந்துட்டு களி செஞ்சி களி சாப்டா மட்டுந்தாங்க எனக்கு வாமிட் வராது
ஆமா ஏனா இப்ப கடிச்சி ச்யூ பண்ணி சாப்பர்றதுல்லா அப்டேருக் கோ இது அப்டியே முழிங் லால மிட் வராம இருக்கோ
ஆமா இது மட்டுதா வாமிட் வராமருக்கோங்க அதனால கடுகடுன்னு களி செஞ் சாப்டுட்டு அந்த பாத்ரத்தியல்லா அவரு வரத்துக்குள்ள தொலக்கி போட்டு வெச்ருவேங்க
ஓக்கே ஓக்கே செரி மல்லிப்பூ புடிக்குன் சொன்னிங்க ஏதாச்சு ஒரு ரீசன் இல்ல எத்நால அது புடிக்கோ
அது என்னவோ ரீசன்லா தெரியாதுங்க புடிக்கோ ஆனா நா பூவே வெக்கர்து இல்லங்க
ஐயோ யா
அதுதாங்க அது கூட நம்ளுக்கு தேவயான நேரத்துல கெடச்சாதான
நீங் வாங்கி வைங்க ஏ அதுக்காக வேற வெய்ட் பண்ணி பாத்துட்டு
நா எங்கங்க போய் வாங்குறது
அட்தவுங்ளோ எதிர்பாக்கூடாது நம்ப
மத்தவங்ள எதிர்பாக்காம நம்ளோட வாழ்க்கயே இல்லன்ற அளவுக்கு கொண்டு போய்ட்டாங்லேங்க
அச்சோ
ம் என்ன பண்றது ஒன்னுமே பண்றத் இல்லல்ல
சேர் நீங்க ஃப்ரூட்ஸ்ல ரொம்ப புடிச்சதுன்சொல்லவே இல்ல
மேங்கோ ஆம் ஆப்பிள் ம் அதலா ரொம்போ புடிக்கோ
வாட்டமெலான் புடிக்காதா
வாட்ரு மெலான் ரொம்போ புடிக்கோங்க எ பொண்ணு வய்த்துல இருக்கும்போது அது மட்டுந்தா என்னெனா நா ஒர்க் பண்ற ஆஃபீஸ்க்கு எதிர்க்க மிக்ஸ்டு ஃப்ரூட்டு கட் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்கங்க
ம் ம்
சேல்ஸ் பண்ணும்போது அஹா என்ன பண்ணுவே நா உ வ எனக்குதா இவுறு இத சாப்டாத அத சாப்டாதன் கண்டிஷன் போடுவாரு இல்லைங்ளா அங்கே எனக்கு க அ அ ஆமா அங்க ச ப்ட்டுட்டு வந்துருவே
ஓ
வாட்டர்மெலான் நல்லா ஃபுல்லா சாப்டுவேங்க
அப்டிதா சாப்புட்ணு பிரெக்னென்சிக்கு வாட்ருமெலான் ரொம்ப நல்லது
ஆமா நெறைய சாப்ட்ருவே சாப்டுட்டு வந்துறுவே
வாட்ரு கன்சிஸ்டன் எதுல நெறைய கடைக்கு
ஆமா வாட்ரு கன்டெயின்ட் அதிகமா இருக்கு இல்லைங்ளா அதனால சாப்டுட்டு வந்துருவே ஆனா தெரியாத மா ரி எதுவு சொல்லிக்காம இருந்துருவே
ஓ
அந்த கெ கெடைக்க வேண்டிய நேரத்துல கெடைக்க வேண்டியதுலா செரியா கெடைக்காததுனால நமக்கு ம் அது மேல வெறுப்பாயிடுது இப்போ சா இப் இப்போ என்ன தோணிடுதுன்னா பிள்ளைங்க சாப்டட்டு ஆ அந்த மைண்ட் செட்டு வந்துருச்சு
நானும் பிரெக்னன்டா இருந்தப்ப இந்த மாதிரி ஓவராலா நா எதும் பண்ணிக்கல இது சாப்ட கூடாது அது சாப்ட கூடாதுன்லா இல்ல பிடிச்சது சாப்டுட்றனு எனக்கு என்னன்னு தெரியல அந்த டைம்ல எங்க அத் த செய்யற கலியு அந்த புளி கொழம்பு புடிக்க ஆரம்பிச்சது டெய்லி செஞ்சு குடுக்க சொல்லி அவுங்க வீட்டுல இருந்து செஞ்சு எடுத்து வந்து இங்க தந்துருவாங்க நைட் ஆனா அது டெய்லி குடுத்ததுனால நைட் மட்டு களி சாப்டு சாப்ட்டு தூங்குனங்க என்ன அ ஆனா பசி எடுத்துரு களி சாப்ட்டா
பசி வந்து நார்மலாவே உங்களுக்கு களி சாப்ட்டான்னு இல்லங்க நார்மலாவே பசி எடுக்கு நைட் டைம்ல
ம் அப்புறம் நா என்ன பண்ணுவே செவ்வாழ ஒரு இது பெருசா ஒரு வாட்டி சாப்பட முடியாது நா பாதி அவ பாதின்ட்டு பாதி பாதி சாப்டுவோ
ஆ
அவ்ளோ பெரிய பழமா இருக்கு அப்போ
ஆமா அப்ப வந்து எல்லாமே வெலையு கம்மியா இருந்ததுல்லப்பா
வெறும் டென் ருபீஸ் தா அப்ப செவ்வாழ
அரிசியே வந்து ஒரு டுவெல்வ் ருபீஸ் தான்ப்பா எனக்கு மேரேஜ் அப்போல்லா வந்து அரிசியோட ரேட்டே
கே ஜி ரேட்டா
ஆமாப்பா
ஓ பரவால
ஒரு கிலோ பன்னெண்டு ருவா தா அரிசி சிப்பமே நானூத்தி எம்பது ரூபாவோ ஐநூறு ரூபாவோதா இருந்ததுப்பா
ஆ ஆ
ஆ ஒரு சிப்பெல்லா நாங்க வாங்கினதே இல்ல ஒரு சிப்போ எதுக்கு நாங்க ரெண்டு பேரு தா இருப்போ சிப்ப எல்லா எதுக்கு வாங்கணு அஞ்சு கிலோ வாங்கணும்னாவே எங்களுக்கு வந்து ஒரு மாச வரும்பா ஆ ஆ
இப்போ ஒரு மூட்டைக்கே நம்ம ஆயிரத்தி எட்நூறு ரூபா வைக்க வேண்டியதா இருக்கு
ஆமா எங்களுக் எங்ளோட மளிகை செலவே ஆயிரத்தி எட்நூரூபாவ தாண்டுனதுல்ல எனக்கு தெரிஞ்சு
இங்க மளிக செலவு ல்லா வாங்கவே முடியாது ஒரு மூட்ட அரிசி வாங்கன்னா சரியா போச்சு அந்த காசு
ஆமா ஆமா அப்ப வந்து அந்த மளிக செலவே அவ்வளோ விலைக்குள்ளரையே அதுவே ரொம்ப அதிகமால்லா பாத்த நாள் எல்லா இருக்கு ஆயிரத்தி நூறுரூவாவா மளிக சாமானு அப்படின் சொல்லிட்டு
ஆ
ஆ அந்த மாதிரி எல்லா வாழ்க்கை போச்சுப்பா
அப்பறோ உங்க பிரெக்னன் டைம் இல்லங்க எந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்க ஓகேவா உங்களுக்கு அது செட்டாச்சா
ஆ செட் அவங்களலா டாக்டர்லா ஓகே தா
டேப்லெட் எதுவு கு டுத்தாங்களா அவங்க
ஆமா ஆமா அயன் கல்சியம் அதெல்லா குடுத்துட்டு தா இருந்தாங்க
எனக்கு அததா குடுத்தாங்க பஸ் செக் பண்ணி முடிச்சதுமே கால்சியம் குடுத்தாங்க அது ஒரு ஜெல்லி மாரி இருந்தது அத ஓபன் உடனே எனக்கு வாமிட்டா வரு
ம் ஆனா டேப்லெட்ஸ் ஸ்மெல்லு பாத்தாவே வாமிட் வரு நார்மலாவே வாமிட் வரு
அயன் குடு ஆனா இந்தா கால்சியம் டேப்லெட் மட்டு குடு குடுனு ஓடுது வாமிட்
எப்டி பண்ணாலு அந்த சமயத்துல சாப்பணு இல்லிங்ளா ஒர்த்தங்க எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ப்ரெக்னன்சி சமயத்ல டேப்லெட்டே சாப்புலங்க
ம்
ஆ தெரிஞ்சவங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு கொழந்தைக்கு போடல ஃபஸ்ட்டு கொழந்தைக்கு எந்த டி டிஃபெக்ட்டு வரல நல்லதா இருக்காங்க செகண்ட் கொழந்தைக்கு போடல எனக்கு மாத்திர புடிக்கல புடிக்கல வாங்கிட்டு வர்றது மாசாச்சுன்னா
ம்
ஆனா எனக்கு மாத்திர போட புடிக்கல போட புடிக்கலு போடவே இல்லைங்க கொழந்தைக்கு வந் து செதில் நோய் மாதிரி வந்துருச்சுங்க கொழந்த பொறந்தது
ச்சச்சோ
அதுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பாத்தாங்க தெரியுங்களா அப்டே உரியு தோல் வந்து செதில் செதிலா
என்னோட நாத்தனாரு க்காங்க அவங்க ரெண்டு பேர் வீட்டுமே அத் அதே மாரிதா பண்ணுவாங்க ஆமாங்க டீ போட மாட்டாங்க ஆனா டி டி இன்ஜெக்ஷன் மட்டு போட்டு ரெ நல்லதா இருக்கும்ங்ளே
ஆனா இல்ல இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வேல சத்து அவங்களுக்கு இருந்தருக்கலா ஒரு வேல
ம் ஆனா வந்து ஒரு பேபிக்கு மட்டு இங்க குடல் இறக்கமாச்சி
ஆ அது ஏதோ ஒரு சம்திங் ஒரு டிஃபெக்ட் வருதுங்க ஆ இவங்ளுக்கு அந்த ஸ்கின் இரிட்டேஷன் மாரி வந்துட்டு அந்த பொண்ணுக்கு எவ்ளோ செலவு பண்ணாங்கங்க அவ்ரு பிரபலமான ஹாஸ்பிட்ல எல்லா போயிட்டு வந்து இது பண்ணாங்கங்க சரிங்க மீதி அடுத்த கால்ல தொடர்லா
ஆ செரி ஓகேங்க ம்